ஆஹ் தோழி கேக்குதா ஆஹ் கேக்குதா தோழி ஆஹ் என்ன பன்றிங்க ஆஹ் நல்லா இருக்கீங்களா
சும்மாதான் இருக்கன் தோழா நீங்க என்ன பண்றீங்க
நானும் சும்மாதான் இருக்கன் சாப்டாச்சா
ஆஹ் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆமா ஸ்பெஷல்
இன்னிக்கு வந்து தேங்கான்னு சொல்லுவாங்க தேங்கான்னு அப்பறோ ஃபிஷ் ஃப்ரை
ஃபிஷ் ஃப்ரையா ஒகே ஓகே என்னா ஃபிஷ் வஞ்சரமா இல்ல நெத்திலியா அந்த மாறீங்களா
ச்சாலையு அப்பற வந்து இறாலும்
ஓகே ஓகே இங்க வந்துட்டு சாம்பாரு அப்புற அதுக்குலையே அ முருங்கக்கா கத்திரிக்கா வே அம்மா அப்புறோ இது இதென்ன காய் வெள்ரிக்கா இதெலா போட்ருந்தாங்க வெள்ரிக்கா இல்ல முள்ளங்கி இத போட்டு செஞ்சிருந்தாங்க அப்பற சைடிஷ்கு அம்மா அப்பளோ செஞ்சிருந்தாங்க அப்பளோ மட்டு நெறைய உள்ள போய்டுச்சு நீங்க
நா
ஃபிஷ் அதிகமா சாப்டிங்ளா சாப்பாடு அதிகமாவா
இல்ல புர்ல
பி்ஷ் அதிகமா சாப்டிங்களா இல்ல சாப் சாப்பாடு அதிகமா சாப்டிங்களானு கேக்குறே
ஃபிஷ் தான் அதிகமா சாப்ட்டது ஃப்ரை தான அப்ப அதுதான சாப்டுவாங்க அதிகமா
ஆ கண்டிப்பா ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்கு ரொம்ப புடிக்கு ஏன்ப்பா நானாவே இருந்தாலு நான்லா பிஷ்தா போட்டு சாப்டுவே நானு இல்ல இல்ல நா சமைக்க இன்னைக்கி அம்மாதா சமச்சாங்க அதனால செரி ஓக்கே நல்லா இருந்துச்சு கொற சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல பட் அதவிட்டாலு வேற நா பண்ல இப்போதைக்கு அதனால சேரி இருக்கிறத அமைதியா சாப்ட்ரால அப்படின்ட்டு சாப்ட்ரது நீங்க இததா எங்க அம்மா செஞ்சாங்க வீட்ல
எனக்கு சமைக்கலா தெரியாது தோழா அம்மாதா சமப்பாங்க
ரைட் தோழை அப்ப என்னைய மாரி அப்பப்போ சமைக்கமாட்டே ஆனா சாப்பிட்டுருவே
எங்க அம்மாதா சமைப்பாங்க ஜஸ்ட் நா அதவாங்கி சாப்ட்றது அவ்ளோதா
அவ்ளோதான் தோழி அதவுட்டுட்டு எதுக்கு சமச்சிட்டு போறோமா நல்லா சாப்ட்றோமா அவ்ளோதா பாக்குறம்மா வாசன நல்லா மோந் மோந்து பாக்குறம்மா அந்த இதோடயே சாப்புடுறமா ரசிச்சு அப்டி இருந்தருணு அத விட்டு யார அடுப்க்கிட்ட போய் நின்னுட்டு செய்யிறது ச்சேச்சே ரொம்ப கஷ்டோ
என்ன மீன்ல்லா நீங்க சாப்பிடுவீங்க
நா எல்லா மீனு சாப்பிடுவே தோழி வஞ்செர அபுனா நா அவ்லோக் சாப்புட்டதுல்ல மத்தபடி பார மீனு நெத்திலி அப்புறோ ஜிலேபி மீனு கெளுத்து மீனு இந்த மாரிலா சாப்புட்டுருக்கே இந்த மாரி எல்லாமே கொழம்பா சாப்ட்டதுல்ல ஆ அந்த இப்போ சொன்னது எல்லாமே சில்லியா சாப்ட்டுருக்கே ஆ ஜிலேபி மீன் மட்டு கொழம்பா சாப்ட்டுருக்கே அது வீட்டில அப்பப்போ செய்வாங்க அதனால அது கொழம்பா தெரியு செய்யிறது
ஓ
ஆ உங்குளுக்கு நீங்க ஏதாவது
நா வந்து சாப்ட்டா வந்து சால மீ சாப்புடுவே அப் அப்புறோம் பாற ன் சொல்லுவாங்குல்ல பாறச் சோறை இவ்வுளோ தா சாப் ற்றது
அ பாறையில முள்ளு சும்மா அப்டி இருக்கு அத முள்ள மட்டு எடுத்துட்டா மீன் நல்லா இதாயிரு
அதுவு எங் அம்மா க கொழ கொழம்புக் ச்ச அத சாப்ட மாட்டே கொழம்பே எடுத் ஃபிஷ் கொழம்பே எடுக்க மாட்டே அந்த ஃப்ரை இருந்தா மட்டுதா சாப்பாடு எறங்கு
ஆ ஃபிஷ் கொழம்பு செஞ்சப்ப நல்லா இருக்காது அடுத்த நாள் தா நல்லா இருக்கு அதனால ஃப்ரையி அப்பயே நல்லா இருக்கு எப்ப சாப்ட்டாலு நல்லா இருக்கு அந்த ஃப்ரையி பொதிச்சு இந்த மார்லா அதுனால அது மெய்னா ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்றணு முக்கியமா
அதுவு ஃபிஷ் கறிய வந்து அந்த மண் சட்டியில வெச்சாதா அதோட டேஸ்ட் வந்து டேக் ஆ போக போக அது வரு
ஓ அப்டி வேற ஒண்ணு இருக்கா ஆனா எனக் நா அந்த மாரி சாப்ட்டது இல்ல
கையாலா சாப்ட்டா கூட அந்த ஃபிஷ்க்கு ஃபிஷ் கொழம்புக்கு டேஸ்ட்டு வராது அம்மா கையில சாப்ட்டாதா அந்த ஃபிஸ் கறிக்கே ஒரு டேஸ்ட்டு
ஆம்மா அதென்னமோ உண்மதா ஊட்டி விட்டா சாப்ட்டுட்டே இருக்கலா நீங்க உங்குளுக் அம்மா ஊட்டி விடுறாங்க ஏங் ஆ
ஃபிஷ் கறிலா நா வெச்சா சாப்ட மாட்டே நா சா ஊட்டி நானே சாப்ட மாட்டே அம்மா ஊட் டிவிட்டா மட்டு அந்த ஃபிஷ் கறி சாப்டுறது இல்லான
நல்லா இருக்கு அம்மா ஒரு பக்கோ சாப்பாடு ஊட்டிவிட நீங்க ஒரு பக்கா ஃபிஷ் எடுத்து கடிச்சு சாப்ட நல்லாருக் பரவால்ல இதே நா எங்க அம்மாட்ட கேட்டனா ஏலேய் கை இருக்கில எடுத்து சாப்டுலே ட்ருவாங்க
ம் ஆமா அப்பெல்லா சொல்ல மாட்டாங்க.
அ சாப்பிடாத குடுத்துரு இல்லனா நா சாப்டிக்கிறே அப்டின்ருவாங்க வேனுனா எடுத்து சாப்பிடு இல்லன்னா வேணாமா விட்டுரு நா சாப்பிட்டுக்கறே அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிணும்னா சாப்டு அத அப்டின்ட்ருவாங்க.
நா வந்து இப்ப சாப்பாடு ஊட்டி தரே சாப்பிட மாட்டே அப் பரு இருந்தாலு தி ப்ப அதுக்காகதா ஊட்டி தந்துருவாங்க.
அய்யயோ
அதனால அவங்களே தந் வாங்க
பரவால உங்க வீட்ல எது உங்கள திட்ரது இல்ல அவளோக்கு திட்டுறதுல்ல சாப்ட்டா ஊட்டு விட்டுறாங்க சந்தோஷங்க. அம்மா ஊட்டி விடுறதெல்லா அதெல்லா ஒரு வர ம் சாப்பிடறதுல்லா பெரிய பெரிய பெரியவங்கானக்கப்புறோ அம்மா ஊட்டி விட்டு சாப்பிடுறதுல்லா ஒரு வரம் கடவுளுக்கு கூட கெடைக்காத வரம். அத ரொம்ப ஜாலியாருக்கு
ஆமா அப்புறம் நீங்க வந்து என்னெல்லா கேம்ஸ் விளாடுவீங்க?
நா வீடியோ கேம்ஸ் வெளாடுவேன் ஃபோன் வந்துட்டு வீடியோ கேம்ஸ் ப்ளே அந்த மாரி வெளாடுவேன் மத்தபடி ரியல் லைஃப்ல கிரி கிரிக்கெட் வெளாடுவே வாலிபால் வெளாடுவே அஹ் காலேஜி கட் கொக்கோ விளையாண்டு கத்துக்கிட்டே பீரியட் கட் அடிக்கிறக்கு வசரோ கொக்கோ விளாட கத்துக்கிட்டே அது கத்துக்கல போய நின்னுட்டு இருந்தே நா தா கட் அடிச்சுட்டு கூப்ட்டு போனல்ல அப்புறம் அது பந்து அடிக்கிறதுக் கொசரம் கொக்கோ கத்துக்கிட்டே நல்லா ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இப்போ கொக்கோனா இப்டிதா ரூல்ஸா அப்டின்னுட்டு ஆனா நல்லா இருந்துச்சு என்ன ரன்னிங் மட்டும் நல்லா வேணு அப்புறம் பேஸ்கெட் பாலு அது கட்டடிக்கிறதுக்கு போயிடுவே மதியானம் காலேஜ்ல பேஸ்கெட் பால் எடுத்துட்டு போயிருவே
உம்
சிட்டி ப்ளேயர்ன்னு சொல்லிருவே நாங்க போய் பாத்தா அவுங்க நெனைச்சிட்ருக்கிற மாரிதா நீ பொரட்டா மாஸ்டர்ன்னு எனக்கு மட்டுதா தெரியின்ற மாரிதா ஞ்சிதுதா தெரியு ஒண்ணு பண்ண மாட்ட சும்மா வந்து நிப்பே அவனுவோனு சும்மாதா நிப்பானுங்க
நம்ம நம்மளப் பத்தி நம் நம்மளுது நம்மளுடைய நண்பர்களுக்கு தா அதிகமாக தெரியு
கண்டிப்பா இப்ப பால் போட மாட்டே உட்காந்துருப்பே பேஸ்கெட் பால் சும்மா வெச்சுட்டு உக்காந்துருப்பே பிரின்சிபல்லு எச் ஒ டி எதன்னா ஸ்டாப் சொன்னாங்னா எந்திரிச்சு வெள்ளார்ற மாரி ஆக்ட்டிங் போட்டு அப்டியே பால சும்மா கொஞ்சோ அப்டியே போறாங்கனா போற வரைக்கு கொஞ்சோ நைஸா ஆடுங்டா அப்டின்றோவோ அது ஆடிட்டு அதுக்கப்புறோ பால வந்து போட்டுட்டு அப்புடி முடிச்ச மாரி கட்டிப்போ அ காலேஜ் லைப்ல எப்டி இருக்கு இது பண்ணிட் இருந்தா ம் அப்றோ கிரிக்கெட் சொல்லி கிரிக்கெட் எனக்கு ரொம்ப புடிக்கு கிரிக்கெட் நீங்க பாப்பீங்களா
எப்போல்லா பார்க்க மாட்டே எப்பமா டிவில வந்து கார் ட்டூன்ல வந் கார்ட்டூன்லா பாப்பே அது வந்து விளம்பரோ போட்டாங்ன்னா அங்க போயி உக்காந்துட்டோ
சேரி சேரி இல்ல இப்ப கிரிக்கெட்னு எடுத்துட்டா உங்களுக்கு எது புடிக்கு பேட்டிங்கா பவுலிங்கா
ம் எனக் கே பேட்டிங் தா
பேட்டிங் தானா ஆனா என்னை கேட்டா நா எதமா சொல்லுவே எனக்கு பேட்டிங்கியு வேணு பவுலிங்கியு வேணு விட்றவனா விட்றுவே ஒரு சில மேட்ச் போனா விக்கெட் கீப்பிங் நின்றுவே எனக்கு பேட்டிங்ல அவ்ளோவுக்கு ஈடுபாடுல்ல ஆடுவே
ம்
எனக்கு விக்கெட் கிப்பீங்னாலு ரொம்போ அ புடிச்சிருக்கு ஏமாத்தாம இருந்துட்டு டீம் அட்ஜெஸ்ட் பண்றது எல்லா தெளிவ பாப்ப வெளான்டா ஒரு விக்கெட் கீப்பரு வெள்ளான்டா எனக்கு தெரியு க்ரவுண்ட்டு பாத்துட்டு எப்டி ஆடணுன் சொன்னா நிக்கிறது எந்த பவுலருக்கு என்ன குடுக்கலா எந்த பால் போட்டா அவுட் ஆவா யாருக்கு பால் போடணு அதெல்லா சொல்லுவே அதலா கீப்பர் ரொம்ப புடிக்கு அ எங்க ஊரு பசங்கல்லா பாத்துட்டு டே நீ எறங்கி அடிடா ஒன்னு அப்டின்னு சொல்றாங்க இல்லண்ணா எனக்கு செட்டாவாது அதெல்லா நா வீக்கேட் கீப்பிங்கு அப்டின் அனா அந்த வீக்கேட் கீப்பிங்குமே நறைய பேரு வந்து நிக்கறாங்க அடிச்சிக்கிறாங்க அனா நா நா நிக்கற ரெண்ட்டு ஒரு ரவுண்ட்றாங்க அனா விக்கேட் கிப் ஏக்கறது ஈசி கெடையாதுங்க கஷ்டோ எனக்கு விக்கெட் கீப்பிங் ஒரு டைமு பால் பவுலிங் மேட்சல போட்டாங்க நார்மலா தா பால் வந்ச்சு ஃபுல்டாஸா பின்னாடி வந்ச்சு செரி எப்பவு போல நா கையவுட்டா அ இடது கை கட்டவெரல் இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
அதுல பால்பட்டு எலும்பு கொஞ்சோ நகந்துருச்சு க்ராக்கயிடுச்சு அப்புறோ ஹாஸ்பெட்டலு போலது போல அப்புறோ அம்மாட்ட சொல்லி அம்மாவ நல்லெண்ண போட்டு நீக்கி விட்டாங்க கைக்கு நல்லாவே நல்லெண்ணய் போட்டு நீவேணா பொண்ணு அடக்கொடக்கமா வீட்டுல உட்காரணமா இலைங்களா கைய தரானதுக்கு வெரல தரணதுக்கு
ஆமா
என்னோட கொழுப்பு நா என்ன பண்ணே டெய்லியு போய் நா வெள்ளாட ஆரம்பிச்ட்டே எத்தரைக்கு விக்கெட் கீப்பிங் தா அந்த கை தானே அடிபட்ருக்கு அப்டின்னு ஒத்த கைல்லேன்ட்டு ஆடி புடிக்க ஆரம்பிச்சிட்டே அது என்னமோ எனக்கு அந்த விக்கெட் கீப்பிங் புடிச்சிருந்துச்சு அதெல்லா பரவால்ல அப்டின்ட்டு இது ப-பண்ண ஆரம்பிச்சுட்டே விக்கெட் கீப்பிங்க்கே அ இப்ப பேசிக்ஸா உங்களுக்கு எதுனா ஒரு இத இருக்கு அது எப்புடி புடிக்குதோ அந்த மாரி எனக்கு விக்கெட் கீப்பிங்க விக்கெட் கீப்பிங்கா ஒரு ஏமாத்த எந்த ஏமாத்த பண்ண கூடாது தெளிவாருக்கு ஏமாத்தக் கூடாது இப்ப அவுட்னா அவுட் இல்லன்னா இல்ல அந்த மாரி இப்ப வேற ஒன்னாச்சு விக்கெட் கீப்பீங் நின்னானுன்னா அ விக்கெட் எடுத்தா ஓவரா சீன் போடு வானுங்க எப்புடி அப்டின்னு சீன் போர்டு வானுங்க நா அதெல்லா இல்ல விக்கெட் எடுக்குற அவளோதா பெரிய விசயலா இல்வ விக்கெட் எடுக்கறது எதுக்கு அத சீன் போட்டுக்குட்டு அப்டின்ட்டு செலிப்ரேட் பண்ண மாட்ட மத்தவ செலிப்ரேட் பண்ணுவா ரன் அவுட் பண்ணுவானுங்க அவுட்டே இருக்காது அவுட்ன்ற மாதிரி காட்டிப்பானுங்க நா அங்க நின்னு பாத்துட்ருப்ப பின்னாடி நின்ட்டே தெர்லா உனக்கு ஏதோ நீ பண்ற செரி பண்ணு அனா நாலா அது பண்ணா நல்லாருக்காது எனக்கு செட்டாவாது உனக்கு செட்டாவுது நீ பண்ற எனக்கு இப்படி பண்றது எல்லா செட் ஆகாது ச்சு அதனால நமக்கு அது வேணாம் அப்படின்டு செரி ஓகே செலிப்ரேட் பண்றியா செலிப்ரேட் பண்ணு நான் விக்கெட் கீப்பிங் நிக்கிறேனா விக்கெட் எடுக்கறனா ஏமாத்தாம இருக்கனா அவ்ளோதான் விக்கெட் கீபிங்ன்னு ஒரு பேரு அவ்ளோதான்
ஓகே தோழா நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்
உம் நன்றி தோழி